உம் என்னா பண்றீங்க சாப் ட்டிங்களா
என்னல்லா நீங்க
உம் சாப்ட்டனே
ஓகே ஓகே நா இன்னிமேலதா சாப்டுவே
அப்படியா வெஜ்ஜா நான்வெஜ்ஜா
இன்னைக்கு வெள்ளிக்கிழமல சொல்லணு வெஜ்ஜுதா
அப்டியா ஏ நா எப்பயுமே வெஜிடேரியன் தா
அப்டியா ஓகே ஓகே
ஆமா ஏன் சில பேர் வந்து நான் வெஜிடேரியன்லா வந்து அ டே லா பாக்க மாட்டாங்க இல்லையா ஃரைடே சாட்டர்டே இந்த மாரி தேர்ஸ்டே ட்யூஸ்டே இந்த மாதிரல்லா பாக்க மாட்டாங்க இல்லையா நீங்கல்லா பாப்பீங்களா
அ ஒரு சில பேர் தா பாக்க மாட்டாங்க நாங்க பா ம் அதாவது இந்த மாரி ஃரைடே சாட்டர்டே அப்புற மேலு டியூஸ்டே இந்த மாரி நாள்ல எடுக்க இது பண்ண மாட்டாங்க மத்தபடி மீன் ல தான் பண்ணுவாங்க ஒன்னும் பிரச்சனை
அன்னைக்கு ஏதாவது வீட்டுல இல்லாம வெளியங்கயது சாப்பிட்டு இருக்கீங்களா இது வரைக்கு ஹம்
ஓ கடைல சொல்றீங்களா
ஆமா ஏன்னா வீட்டுல அலவ் பண்ண மாட்டாங்க வீட்டுக்கு தெரியாம வீட்டுக்கு தெரியாமா சாப்பிடற
வீட்டுக்கு தெரியாம இல்ல இல்ல தெரிஞ்ச கூட சாப்பிடுவோம் வெளியில சாப்பிடுன் வீ செய்ய மாட்டங்கனு வச்சுக்கோங்களேன் வெளியில சாப்படுவேன் அது வெளில போனோம்னா
ஓ வ வீட்ல மட்டும் அலோவ் பண்ண ம ங்க வெளிய சாப்ட்
வெள சாப்பிட்டுக்கலாம் வீட்டுல அவங்க சாப்பிட மாட்டாங்க ஆஹ இல்ல இல்ல அவங்க சாப்பிட மாட்டாங்க நான் போய் சாப்பிடவேன் வெளியே அது ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க அத வீட்டில் செய்ய மாட்டாங்க மத்தபடி வெளியில கூட தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன் அப்படிங்கும் போது பாத்தீங்க ன்னா நம்ம சாப்பிடுதுானே ஆகணும்
க்கு தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனா நம்மளா போய் காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுறது தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனா ஆஹ்
அங அங்க வந்து எந்த ஒரு வெஜு தான் நான்வெஜ் கடை தான் இருக்கு வேற கடை இல்ல அப்படிங்கும் போது என்ன பண்ண முடியும்
அது தமிழ்நாட்டுல வந்து அப்படி கிடையாது எங்கேயுமே வந்து வெஜிடேரியன் தான் மோஸ்ட்லி கிடைக்கும் அதர் ஸ்டேட்டுக்கு வேணா போனா நான்வெஜ் வந்து கிடைக்கலாம்
ஆனா நம்ம கண்ணுக்கு சிக்கறதுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த
நம்ம கண்ணு வந்து பர்டிகுலரா நான்வெஜ் எங்க இருக்கோ அதை வந்து தேடி போயிட்டு வெஜ்ஜு வந்து முன்னாலேும் அதை தள்ளிவிட்டு போயிடும்
ஆமா அப்படி சொல்லலாம் அப்படி கூட சொல்லலாம்
உம் இதுதான் வந்து தவிர்க்க முடியாது
ஆமா கண்ணுக்கு தவிர்க்க முடியாது கண்ணுக்கு தவிடு தவிதா போய்டுதுல்ல கண்ணுக் சிக்க மாட்டகி டே அது சிக்னாலுமே கூட நம்ம அத சாப்பன்ணுன் தோண மாட்டகிது எப்பிமே எ வீட்ல வெஜிடேரியன் சாப்பிட்றவங்கள ச கொஞ்சோ வேற மாரி கொஞ்சோ ட்ரை பண்ணுவோ வேற மாரி பண்ணு சாப்புடுவோன்ற மாரி போறோமுல்ல அதனால
எங்க ரொம்ப நான்வெஜ்ல ரொம்ப ஃபேவரெட் உங்குளுக்கு ஃபிஷ்ஷா சிக்கன் மட்டன்
எது எல்லாமே சாப்புடுவே ஆனா எனக்கு ஃபேவரேட்லா கெடையாது நான்வெஜ்ஜுன்னாலே நா சாப்புடுவே சாப்புடுவேனே சாப்புடுவே சாப்புடுவே
உங்களுக்கு வந்து அந்த நான்வெஜ் நான் வெஜ்னா அவுங்களுக்கு வந்து இஷ்டமா இல்ல அந்த நான்வெஜ் அந்த நேம் அந்த பேர் கேட்டா உங்களுக்கு ஏன்னா எத குடுத்தாலு சாப்டுவேனு சொல்றீங்க
அதாவ்து எடோ அதுக்குன்னு பாம்புன்ல்லா இல்ல
ஏன்னா ஃபாரின்லா அதெல்லா சாப்டுவாங்களே அதெல்லா கேஷுவலா எடுத்து தவக்கள பாம்பு வண்டு பூச்சி பூரா எல்லாத்தியு சாப்டுவாங்கல்லையா
அது அவுங்க ஒடம்புக்கு அ இல்ல இல்ல அவுங்களோட ஒடம்பு எப் து எப்டி இருக்கோ அவுங்க அவுங்குளுக்கு அத செ ஒ செட் நமுக்கு வந்து அது ஏத்துக்கணும்முல்ல
ஏ நறைய பேர் இந்தியன்ஸ் போயிட்டு அங்கல்லா போயி டிரை பண்ணிருக்காங்க இல்லையா
நெலமைய நீங்கி
நல்லாருக்காங்களே நல்லா இருக்கேன் சொல்ட்டு போட்ருக்காங்களே ஏம் பல்லிய கூட வந்து சாப்பட்றாங்க நறையா வந்து பல்லினாலே நம்ம வந்து வ த்தான் சொல்லுவாங்ளே யா அ வந்து பாய்சன் அப்ன் சொல்லிருவோ அப்டிருக்கப்ப பல் ளியவே அவுங்க சா ப்ட்றாங்கனா அவுங்க எப்டி
ன்ன அவுங்களோட அவுங் ஊர்ல இருக்க பல்லி வந்து நல்ல பல்லிய என்னுமோ தெரியலனா ம்ப ஊர்ல இருக்க பல்லி அப்டி இருக்கா என்னுமோ டிகிரி செரியில்ல அனா நானுமே பாத்திருக்கே அதெல்லா சாப்புட்றாங்க எனக்குமே ஒரு மாதிரிதா இருக்கூ ஆனா எனக்கூ ஒரு ஆச அந்த மாரி ட்ரை பண்ணி
நான்வெஜ்ஜு நான்வெஜ் எப்பயாது வ எடுத்திருக்கீங்ளா அந்த மார சாப்பட்ற் இன்னு இது இதெல்லா பட்றாங்க அப்டின்ட்டு அது அப்ப அவுங்களுக்கு தோண் அவங்க அவங் மைண்ட்ல ஓட்றது என்னன்னா நம்ப நாட்ல இதல்லா கெடக்கிலியே அப்டின்
நம்ப நாட்ல கெடைக்குனுன் இல்ல நாம்ப ஒரு பைம் அந்த மார் ட்ரை பண்ணி பால்துண்ணு அந்த மாரி எப்டிதா இருக்கு எல்லா அப்டி சாப்பட்றாங்களே என்னதா இருக்கு அதுல
அப்ப இப்ப நீங்க மழ டைம்ல வந்து ரோட்ல போறீங்க ம் ரோட் ரோட்ல போ
ட்ல அது எப்டி செய்ணு என்னன் தெரியாதுல்ல அந்த வெளிநாடுக் போனம்னா ம்
மீடியா வந்து சோசியல் மீடியாலா பாக்குவீங்க ஒரு தவளை வந்து சாப்பட்றாங்க நல்லா வீட்லே ப்ரை பண்ணி சாப்பட்றாங்க வச்சிக்கோங்க பச்ச தவளைய புடிச்சு அதகொன்னு சாப் இப்ப நீங்க மழ டைம்ல ரோட்ல எங்கயாது போகும்போது மழ டைம்ல தா நறைய தவல வரு யா தண்ணி கிள்ள தா இருக்கு அப்டி நறைய தவல வரும்போது உங்களுக்கு என்ன தோணுது தோணுமா இல்ல வந்து என்ன தோணு
ஆஹ்ஹ்ஹ அது அது வேரட்டி விடனு அடிச்சு வேரடி விடணும் தா தோணு நம்ம
இல்ல இல்ல இப்ப வந்து இல்ல இல்ல இல்ல இல்ல அத பாத்ததுமே உனக்கு அந்த சாப்படற வீடியோ வந்து ஞாபகம் வந்துருச்சு அது எப்டி வந்து பாட் பாட்டா வந்து கட் பண்ணாங்க அப்டிங்கறதா உங்களுக்கு மைண்ட்ல வருது அப்ப உங்களுக்கு என்ன தோணுது டைம்ல
நாம்பலு கட் பண்ணி பாத்துலாமா
கட் பண்ணி வீட்டுல ஃப்ரை பண்ணி சாப்பலானு தோணு
வீட்ல எல்லா ஃப்ரை பண்ணாங்கன்னா என்ன ஃப்ரை பண்ணிடுவாங்க அப்டிலா பண்ண முடியாது அ அப்டி எனக்கு என்னன்னா அந்த ஊர்ல போய் அத ட்ரை பண்ணி பாக்கூ நம்ம ஊர்ல நம்ம அந்த எந்த ஊர்ல அது இதா இருக்கோ அந்த ஊர்லே போய் அத ட்ரை பண்ணி பாத்தோம்னா எப்டிதா இருக்கு என்னதா பண்றாங்க அதுக்கு என்னதா
அது ஜாப் இப்ப இப்ப வந்து உங்களுக்கு ஜாப் ஆஃபர் எது ஃபாரின்ல இருந்து வந்துச்சுன்னா ஆ எத உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வரு ஜாப் வந்துருச்சு நல்ல ஒரு சேலரீனு வருமா இல்ல வந்து புட் வந்து ஆ நீங்க வந்து நல்லா சாப்டறது வந்து நல்லா தெரியுது சாப்பாட பத்தி பேசும்போதே அதனால வந்து ஃபுட்டு் வந்து ஃபர்ஸ்ட்டு வருமோ உங்க மைண்ட்ல
பர்ஸ்ட் டு வர்றது ஜாப் தான் ப ஆனா அதிகமா இதாவறது பத்தீங்னா ஃபுட்டு் தா அது என்ன அங்க இருக்கோ எப்படி இருக்
ஆனா வந்து நம்ம இந்தியன் ஃபுட்டுக்கும் ஃபாரின்ல இருக்க ஃபுட்டு வந்து சுத்தமா செட் ஆகாது இல்லையா இங்க இருக்கிற சமைக்கிற படு அந்த சாம்பார் எல்லாம் வச்சாலுமே இங்க இருக்கிற அந்த டேஸ்ட் எதுவுமே நமளுக்கு கடைக்காது அங்க இருக்கறது என்ன அங்க என்ன ரைஸ் கிடைக்குதோ அத வெச்சு பண்ணுவாங்க அப்படி இருக்கும் போது அ உங்களுக்கு வந்து அது எப்டி செட் ஆகும்
அ ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கொஞ்சம் இதாதான் இருக்கும் கஷ்டமாதான் இருக்கும் அப்போ நமக்கே அந்த செட்ட ஆயிடும் நம்ம உடம்பு அதை ஏத்துக்க ஆரம்பச்சிடு அப்படிங்கும் போது நம்ம அத பழகிக்க வேண்டிதான் என்ன பண்ண முடியும் நம்ம அங்க அத சாப்ட்டுதான் ஆகணும் நம்ம இந்தியன் இது கிடைக்காது அப்படிங்கும் போது நம்ம அதுக்கு ஏத்த மாரி மாத்திக்க வேண்டியதான் அப்டிதான் பண்ண முடியும் வேற என்ன பண்ண முடியும் இல்ல நாம்ளே சமைச்சு சாப்ட்டாதான் நாமளே சமைச்சு சாப்ட்டாலுமே கூட நமக்கு ஏத்த மாரி இந்தியன் ஃபுட் நம்மளால அங்க பண்ண முடியுமா அப்படிங்கறது டவுட் தானே
ம் ஓகே ஓகே
ஏன் நீங்க என்ன சான்வெஜ்ல்லாம் உங்களுக்கு அசைவம்னா நீங்க சாப்ட மாட்டீங்களா
அப்படி கெடையாது அ சாப்டுவேன் ரொம் ரொம்ப கடையாது ரொம்ப லைக் பண்ணி சாப்படுறது வீட்டு்ல சொல்றாங்க அப்டிங்கிறத்துக்காக சாப்டுவேன் மத்தபடி பியூர் வெஜிடேரியனா இருக்கணும்னு ஆச வீட்டில் வந்து விட மாட்டாங்க எப்பயாது மந்த்லி ஒன்ஸ் அந்த மாரி ஏதாவது சாப்டிங்க ஒரு இதுக்கு ஃபங்க்ஷன் போனனா அங்க செஞ்சிருந்தாங்கன்னா செரி சாப்டு ஏன் சாப்பிட மாட்டேங்கனு சொல்லி இந்த மாரி வீ்ட்ல சொல்றனாலதான் கம்பல் பண்றதுனால தான் சாப்பிட்றதே இல்லன்னா எனக்கு அதுல எல்லா அவ்ளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல அந்த எப்படி சொல்றது ஒரு உயிர கொண்ணு சாப்படுறதுங்கறது இந்த கொஞ்சம் ஒரு மெச்சூரிட்டின்னு வந்ததுக்கு அப்புறம் சின்ன வயசுல சாப்ட்டேன் அவ்வளோ கூட சின்ன வயசு சாப்ட மாட்டேன் சிக்கன் மட்டும் சாப்பிட்டேன் ஹ் மட்டன் வந்து அவ்வளோக்க முடியாது சின்ன வயசுல இருந்தே அ சரி ஓ ன்ட்டு சொல்ட்டு சாப்டிட்டிருந்தேன் வீட்டுல கம்பல் பண்ணி திட்டுறனால சாப்டிட்டிருந்தேன் அதுக்கப்பறம் ஒரு மெச்சூரிட்டி வந்தது அப்பறம் பாவத்தை ஒரு உயிரை கொன்னு சாப்பிட்றமே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு அதனால சரி வேனாம் வெஜிடேரியனா இருந்து இருக்கலாமே விட்டு நான்வெஜ் பக்கம்
அப்ப எ ன் எந்த உயிருக்கும் துரோம் நினைக்கமாட்டீங்க அப்படிதானே
ஆமா எனக்கு வந்து அந்த ஸ்மெல்லும் அ என்ன சொல்றது அவ்வளவுக்கும் பிடிக்காது அந்த டேஸ்ட்டும் பாத்தாலும் பிடிக்காது என்னதான் இருந்தாலும் வெஜிடேரியன் அடிச்சுக்க முடியாது
ஓ சரி ஒரே ஒரு டவுட் இந்த பட்டு சாரீ எல்லாம் நீங்க போடுற பழக்கம் இருக்கா உங்களுக்கு
பட்டு சாரி இல்ல இல்லங்க நான் வந்து சின்டு
இல்ல இல்ல இல்ல கேக்குறேன் அதுல்ல அந்த மாரி ஆர்வம்ங்கள்ல இருக் கா கேக்கற
பட்டுசாரீ போடுறதுன்னா கட்டறது
கட்டுறதே இல்ல வீட்ல வெச்சிருக்கிறது ஏதோ ஒண்ணு சம்திங் இருக்குல்ல செரி அந்த பட்டு சேலைய தயாரிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு பட் ட்டு புழு அத்தன புழு கொல்றாங்கில்லைங்கே
அது வந்து பட்டுப்பூச்சி அது வந்து அதெல்லா வந்து இங்க அப்பா தாத்தாலா வந்து முன்னோர்கள் காலத்துலலா அதுதா வச்சிருந்தாங்க காட்டுல பட்டுப்பூச்சி அதுதா வந்து பண்ணிட்டு இருந்தாங்க காட்டுல அது வந்து அது அது வந்து அதுலதான வருது து நமக்கு தெரியு இல்லையா இதுல வந்து இதுதா பண்ண முடியு ஏங்க நா வந்து பராடக் வந்து வரதுக்கு நா வந்து சாப்பறதுக்கு கம்பேர் பண்றீங்க நா வந்து உயிர் நா வந்து சாப்பறதுக்கு வந்து ஒரு ட்டு உயிர கொன்னு சாப்ட கூடாது மித்தபடி நறையா நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்டா இருக்கு எதா இருந்தாலுமே ஏதாவது யூஸ் பண்ணிட்டுதானே இருக்காங்க ஏதாவது கொன்னு இது பண்ணிட்டுதா எதோ இருக்காங்க அந்த மார் இருக்கப்ப சாப் சப்புறதுல வந்து செரி வெனா எல்லாத்திலிமே ஏதாவது கொன்னு ஏதாவது பண்றாங்க
அ ஹா அப் இப்ப ஆஹ் அதான் சாப்புடுறதுக்காக உயிர் கொள்ள மாட்டிங்க பட் ஆனா மத்தபடிக்கு
ஆஹ் பட்டிசாரீங்கதா அதுலருந்துதா வந்தாகுது அது நமக்கு தெரிஞ்ச விஷயோ வேற எதுலயே வந்து பட்டு சாரீ எடுக் முடியுமா நீங்க சொல்லுங்க
எடுக்க முடியாதுன்னா எடுக்க முடியாதுன்னு சொல்றல்ல அதனால்ல சொல்றே நீங்க உயிருக்கு இது பண்ண மாட் பண்ணிங்ன்னா சோ அதனால எனக்கு அங்க போயிருச்சு என்னடா இப்டி
எப்டின்னா சாப்பறதுக்கு வந்து ஒரு உயிர கொன்னு சாப்டக் கூடாது வெஜ்ஜிலே நமக்கு எவ்ளேவோ வெரைட்டி இருக்கு இல்லையா அதனால வெஜ் ஜிலயே நமக்கு இன்னு டேஸ்ட்டு பண்ணாது தெரியாது எவ்ளோவோ இருக்கு அதெல்லா உட்டுட்டு நம்ம எ பைய நான்வெஜ்ஜுக்கு போய் குதுக்கிறா தாவி
அந்த செடியுமே ஒரு உயிர் தானே வளருது அதுகள வெட்
நானு சொல்றனே நா செடி மரத்துல எனக்கு வெட்னா எனக்கு ரொம்ப ஃபீல் ப பண்ணிடுவே வீட்லல்லா நறைய செடி மரோ வெச்சுரு பக்கோ அதெல்லா வெட்னா ரொம்ப கஷ்டமாய்டு எனக்கு டைமாய்டுச்சு நீங்க போய் சாப்ட்டு வந்து கால் பண்ணுங்க நானு கொஞ்சோ ஒர்க் இருக்கு முடிச்சுட்டு வந்து ஆன் பேஸ்ர
ஓகே ஓகே நன்றி நன்றி